ஆ
ஆ கேக்குதுங்ளா
ம் கேக்குதுங்க கேக்குது கேக்குதுங்க உங்களுக்கு கேக்குதுங்ளா நல்லா
ஆ கேக்குது கேக்குது உங்களுக்கு அப்றோ போய் நா குளிச்சிட்டு பூ போட்டுட்டே வந்டே அப்புடி
இதுல பேசக்கூடாதுங்க நம்போ டாபிக்
பர்சனல் இது இல் இந்த இது தானே காமன் தானே இது பேசலா
ம் ம் சேரி சொல்லுங்க என்னா பண்றீங்க என்ன சாப்பாடு பண்ணீங்க அதுக்கப்றோ சொல்றேங்க
அப்பறம் சொல்றீங்ளா
ஆமாங்க இதுலல்லா பேசக்கூடாதுங்க அந்த மாதிரி நம்ப டாபிக் பேசலா
ம் என்ன டாபிக் பேச போறிங்க
ம் இன்னா பேசலாம் இன்னா பண்னுவிங்க நீங்க சாப்பாடு என்ன பண்ணீங்க
இன்னைக்கு லெமன் ரைஸ்ங்க
என்னது கார்ட் ரைஸா
லெமன் ரைஸ்
லெமன் ரைஸ் பரவால்ல ஈஸியா முஷ்டுகிறிங்க
இன்னிக்கு எங்க மாமியார் எங்கோ போயிருக்காங்க அதனால அவுங்களுக்கு அது என்னென்னான்னு சொல்லிட்டு நா அவுங்க இல்லன்னா வெறு வெரைட்டி ரைஸ் தாங்க பண்ணுவே அது இருந்தா தா சும்மா கொழம்பு அது இதுன்னு கேக்கு
ம் ம்
எயா மாமனாரு லெமன் ரைஸா இல்லல்ல இத்தா அது இருந்தா தா ரெண்டாது முற செய்வோ
ம் ஏதோ எர்சல் கேக்குதுங்க சவுண்டு
ஏர்செல் கேக்குதா இப்ப
ஆமா இப்பல்ல
அது அந்த ஏர் கூலர்
அதாபா எர்செல் கேக்காம பாத்துகுங்கப்பா கால் பேசற வெற மட்டு
ம்
அப்டே காத்து மாரி அப்டியே காத்து அடிக்கிற மாரி ஒரு சவுண்ட்
ம்
பெரிய ம் அப்பறம் வேற என்னங்க
அதனால சிம்பளா லெமன் ரைஸ் ஒட முடிச்
ம் ம்
அவுங்களு ஏதாது சைட் டிஷ் நா வெளிய வாங்கிறேன்டாங்க ஏன்னா வட எதனா வாங்கிப்பாங்க
ம் ம்
செரி நமக்கு வேர்க்கடல இருந்தாலே போது பெருசா தேவல்லன்டு கொஞ்சோ அவுங்களுக்கு துட்டு எனக்கு கொஞ்சோ எடுத் வெச்சிட்டேங்க
ம் காரா பூந்தி அது மாதிரி இருந்தா கூட எடுத்து வச்சுக்கலாங்க நல்லாதாக்கு வாங்கலைங்களா
பூந்தி ஓ நல்லாருக்கு பாவக்கா சிப்ஸ் கொஞ்சோ சிப்ஸு வச்சு சுஜியாது வச்சு சாப்ட்டு போவோ
ம் ம்
அதுனால நம்ம ஒன்னு பெருசா எதிர்பாக்குற ஆளுன் காரா பூந்தி நீங்க வெறு கள்ள மாவுதாங்க அதுக்கு வேற எதுமே இல்லைங்க கள்ளமாவு நம்ம போட் அப்பற மஞ்சள் தூள் மொளகா தூள் மஞ்சள் தூளும் ரொம்பல்லா இல்ல லைட்டா போட்டு மிளகு மெளகாய் தூள் போட்ணு
இல்ல அதுலயே போட்ருணுங்ளா
ஆமா மெல மெளகா தூள் அதுலதா போட்ணு எல்லாமே மாவுலே போட்டு
உப்பு
உப்பு போட்ணு
மாவுலே
உப்பு வேணுனா கொஞ்சோண்டு போட்டு அதுக்கப்பற நீங்க மிக்ஸ் பண்ணுவீங்களே இப்ப இந்த தாளிச்சு கொட் ணு இல்லையா எண்ணெய்ல கருவேப்புல பூண்டு அதெல்லா போட்ணுல்லையா
ம் ம்
ஒரு சிலர் பூண்டு வேணானா போட மாட்டாங்க
ம் ம்
பூண்டு கருவேப்பில அதெல்லா போட்டீங்ன்னா அது கூட போடு போது கூட நீங்க தேவைக்கு பாத்து மிக்ஸ் தண்ணிக் மாவு உப்பு
ம்
ஆனாலு இதுலயு சும்மா கொஞ்சோ போட்டுணுங்க மாவு
ம் சரிங்க
போட்டு நீங்க அந்த ஜல்லி கரண்டில சும்மா தேய்ச்சாலே காரா பூந்தி ரெடி ஆய்டு எனக்கு அதா செய்யுனுனா ரொம்ப திக்காவு இல்ல ரொம்ப தண்ணியாருக்
னா கள்ள மாவு எல்லாமே இருக்கு அதா செய்லாமான் ட்ரை பண்லாமான் பாக்குர
எனக்கு அத வீட்ல பண்ணி சாப்ணுனுதா ஆச இதுங்கள வச்சுட்டு என்னத்த பண்ணனு
சேரி உடுங்க கொஞ்சோ நாள் தான என்னங்க பண்றது அப்படிதான ஆட்னாரு நெறய கஷ்டப்பட்டேங்க
எனக்கு ஒன்னுலங் இல்ல நான் வேற எங்கன்னா வேல ஏரியா பாத்துட்டு கூட போயிடுவங்க இன்னு ஒரு வருஷத்துல வேலயே இவங்க ரொம்ப பண்ணுச்சினா
ம் ம்
நா அதுக்கலா கவலே பட மாட்டங்க
ம் ம்
எங்கயாவது வேற ஏரியால பாத்துட்டனா
ம்
அங்க எங்கன்னா வேலய பாத்துகணுங்க
ம்ம்
ம் அம் பன்ரக் ரொம்ப பண்ணுதுங்க
ம்ம் அப்ரம் இது என்னாது வேறே அந்த இவெ என்ன ஊ கேக்லா நென்ச்சிங்க மந்துட்டே நீங்க படலா பாக்க மாட்டீங்கல்ல சீரியல் படோ இதெல்லா பாக் மாட்டீங்க
நீ எனுக் படம் பாக்குரவத்து ரொம்ப புடிக்காதுங்யம் இங்யுங்க காமடி படமா என்னந்தா பாப் புன் அவ்ளே தாங்க மத்தபடி எனக்கு யூட்யூப்ஸ் தாங்க
ம் ம் டிவிலே வுட்யூப் கனக் பண்ணி பாத்றீங்ளா
டிவில யூட்யூப் பாக்க மாட்டேங்கணெ எ ஃபோன்லே பாத்துப்புங்க
ம் ம்
எனக் அவ்ளோ பெரிய டிவியே தேவல்லன்னு இப்போன்லே தாங்க எல்லாமே பாப்ப
ம் ம் அந்த தா அப்றன் நீங்க வேற எது நல்லா செய்வீங்க
நல்ல செய்தினா என்னா பத்தி சொல்லுங்க வேல இருக்கு நறியா ஆஃபீஸ் வேல
ம் ம் இல்லல்ல செய்து சமையல் சொல்றே
மத்தபடி நான்தே எல்லாமே நல்லா செய்வே
ம் நட்டதா
புதுசா நா சேமியா பிரியாணி பண்ணிந்தங்க
ம் ம்
இன்னொ நாய்க் வேற ஏதாவ் டிஃப்ரண்டா ஃப்ரைட் பண்
ம் நா கூட திதண்டே இஃப்ரெண்ட்டா எல்லா செஞ்சிங்க ஓர் நாள்ளே பச்ச பேர் வட கேள்விப்பட்டுக்றீங்ளா
ம்
அதுரு புடுவாஸ்
அக்கப்றுன் நாங்க வந்து மீல் மேக்கர் வாட செஞ்சோங்க நேத்து
அப்டிங்களா அது எப்டி பண்ணீங்க
ம் அது ஒன் இல்லங்க மீல் மேக்கரச்சும்மா சுடுதண்ணில்யே போட்டு எடுதுட்டே
ம்
ஆ ஒ ச்சுமா லைட்டா அப்ட்யே பெசஞ்சிட்டே கைய்ல பெசஞ்சுட்னா இல்ல நீங்கம் அம் மிக்சில வெச்சு ஒரு வய்ப் மாரி கூட போட்டுக்ஆ
ம் ம்
போட்டுட்டு நாங்கொவ் சட்னிக்கு போடுவோ பாத்தீங்ளா கட கல்ல
ஆமா
அந்த கல்லே அரச்சு தூள் பண்ணிக்ணுங்க கல்ல பருப்பில்லாமய் இந்த கல்லேயே உடச்சி கடல்ல இருக் இல்லிங்ளா
ஆமாம் ஹ
அத மிக்ஸில போட்டு தூள் பண்ணிட்டு அப்பறோ ரெண்டையு ஒண்ணா மிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்றோ வெங்காயோ ஒங்களுக்கு என்னென்ன போடுவோ வெங்காயோ பச்ச மெளகா அதெல்லா போடு இல்லயா அதெல்லா போட்டு மெசஞ்சிட்டு வெச்சினு சின்னதா வட தட்டி போட்ய நல்லார்க் ஹெல்த்தியா ப்ரோட்டீன்னன்
தார் செஞ்சது நீங்லே செஞ்சித்தா
இல்ல இல்லங்க எ மாமியார் தங்க
பரவால்ல ஒங்க மாமியார் டிஃப்ரெண்ட்டலா செய்றாங்க பரவால்ல நல்ல மாமியாராருக்காங்க ம்
ஆமாங்க ரொம்ப நல்லோங்க ஒங்க ஒங்க மாமியாரு இப்டிதா நல்லோங்ளா தாருப்பாங்க
அவுங்கள்லா அப்டி இல்லங்க
அதெல்லா நீங்க வாய்லல்லா அப்டி பேசுனா ஒண்ணு தெரியாதுங்க ஒரு நேரத்துல ஒ ர்த்தர் நல்லாருப்பாங்க ஒரு நேரத்துல ஓவரா பண்ணுங்க என்னங்க பண்
அது அப்றோ அதுவே போட்ருச்சுங்க சேரி போட்டு எத்துன்னு வந்து குத்துச்சி
ம் பரவால்லயே டிஃப்ரெண்ட்டா செஞ்சு எத்துனு வந்து குட்க்குறாங்களே
ம் அது ரெண்டு நாள் அவுச்சி வச்சி ஒண்ணு பண்ண முடியாமா அன்னக்கி நேத்து அத பண்ணிருக்காங்க ஆல்ரெடி ரெண்டு நாளைக் முன்ன கொஞ்சொ பண்ணி
தெரில்லைங்ள அங்க குட்த்துச்சுங்ளா
ஆமாங்க ரூம்லருந்தே அப்பத்து அப்ப எத்துனு வந்து குத்துனாங்க கெறிஞ்சதுங்க ஏங்க நா வேலைல ஒக்காந்தே எனக்கு வேலய வுட்டு எந்திரிக்கே டைம் இருக்குதுல்லைங்க பன்ன பதனொன்ற மணி வரயு எவ்ளோ வேல இந்தாலு பண்ணி முடிச்சிருவேங்க எல்லா வேலயு பண்ணி முடுச்சிருவேங்க திருப்பியு நைட்டு ஒம்போது மணிக்கு முடிச்சுட்டு எழ்ந்து போவங்க திருப்பி டின்னர் செய்ய மத்தப டிலா நடுவுல ஒரு ஆஃப் அன் அவர் லஞ்ச்சு சாப்ட்டு அவ்ளோ தா கரெக்ட் டாருக்கு டைம் வீட்டுக்கு கூட நேத்து கால் பண்ல இனிமே தா பண்ணு
ம் அததா பரவால்ல அந்த மாரில டிஃப்ரெண்ட்டா செய்றாங்க அவுங்க
ஆ
டிஃப்ரண்ட்டா அந்த மார்லா செய்றாங்கள்ல
அது எதோ இந்த மீல் மேக்கர் மட்டுந்தாங்க இதுவர்லியு ரெண்டு டைம் போட்ருப்பாங்க மாரி
அப்டியில்ல
அதுல்லாம அது நறைய ஊற வச்சுட்ருந்தமா கொஞ்ச நாள் என்ன பண்ணோ கொஞ்சமா எட்த்து பொரியல் மாரி சும்மா எதுமே இது இல்லாம பெசய தூள் போட்டு பெசஞ்சிட்டு அப்டியே சும்மா வறுத்துருவோ நாங்க
ம் ம்
ரொம்ப எண்ண ஊத்தாம
அததா பரவால்ல அது மார் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டா செஞ்சா நல்லதாங்க
அந்த மார் செஞ்சு அது கொஞ்ச தா சாப்டுவாங்க இவுங்க எல்லாருமே ஆனால நாங்க கொஞ்சொ குருமா வெக்லான் எடுத்து வச்சிருந்தோ அத ரெண்டு மூண் நாள் கு ருமாவு வெக்காதனால இந்த மாரி பண்ணிட்டாங்க
ம்
ம் நா நல்லா இன்னு டிஃப்ரெண்ட்டா தாங்க செய்வே இந்த மாரி சோறு அதுங்ளே செய்ய மாட்டங்கங்க செரி அட்லீஸ்ட் இன்னைக்காச்சு அது இல்லாம இருக்க லெமன் ரைஸ் மாரி எதுனா செஞ்சு சாப்புனு கொஞ் நேரோ கழிச் கழுச்சி ஹலோ ஹலோ கேக்குதுங்ளா இல்ல இல்ல நீங்க எதோ எடுத்துட்டு வர போயிருக்கீங்க போல
இல்லெல்ல ஒக்கான் தாகிர்ந்தாங்க நானு எதோ இது ஒர்க் சொல்ட்டு பக்கத்துல அது சவுண்டு
சவுண்டு எதுவு கேக்கல வாய்ஸ் தா ப்ரேக் ஆச்சு
இல்ல இல்ல அது ஒவ்வொரு நேரத்துல அது அங்கே சிக்னல் ப்ராப்ளம் இது ஆ இதுள்ளே சிக்னல் ப்ரோப்ளோ வருமா ஆப்ல
இன்னைக்கி வேலக்கார அக்கா வேற இன்னு வர்லைங்க வர வரனுட்டு பத்தர மணில ந்து இது வர வரனுச்சு இன்னு வர்ல லேட் ஆகுது
இந்த டைம்கு தா வருவாங்களா அவுங்க
இல்ல இல்ல எப்பமே பத் து ஒம்பதர பத்துக்கு வந்துருங்க இன்னைக்கு ஏதோ லேட்டா ஒன்னு லேட்டா வரேனுச்சு அதனால நானு போய் குளுச்சுட்டு வந்துட்டோம்னா அப்டியே வேலையில உக்காந்துபோ அப்டின்னு சொல்லிட்டு போன இப்போ சில்வர் ரேட்டு இன்னு எருநூத்தி முப்பது ரூவா வந்துருக்குங்க
அப்டிங்ளா
ம்
இன்னு கொஞ்சோ கொறஞ்சா நல்லாக்கு ஒரு நூறு ரூபாய்கு வந்துட்டா கூட
தொண்ணூறு ரூபாய்க்கா அதெல்லா வாய்ப்பே இல்ல நூறு ரூபாய் எரநூறு ரூபாய்கு வந்தாலே பெரிய விஷ்யோ நூறு ரூபாய்க்கா உங்களுக்கு ரொம்ப
எங்களே எங்க கல்யாணத்தப்போ ஒரு நாப்பது ரூபா இருந்ததுங்க அப்பெல்ல வாங்கறத வுட்டு அப்போல கிலோ கணக்குல வகிக்கலாமே நாக வச்சு சேத்து வச்சு அந்த காச ஆ ஏ கல்யாண ஆயி போயிச்சுங்க
இப்பெல்லா நீங்க நாப்பது ரூவாய கனவே காண முடியாது
ம்
ஏ கால்செயினு கருத்து போயிச்சுங்க வாங்கலா மாத்திட்டுன்னு இருக்க
இன்னு ஒ கொறைதான் பாருங்க இன்னு கொஞ்சோ அடிமட்டத்துக்கு வந்சுனா
இதெல்லா வராதுங்க நானூறு ரூபால இருந்து இவ்வளவு வந்துடீங்க நாங்கெல்லா பீரோல வைக்க ஒரு இது மாரி வாங்கனுங்க அப்பெல்லா நானூறு ரூபாங்க
அது சொல்லுங்க
இப்போ பா ஆ ஒரு ஃபோட்டோங்க வெள்ளிப்ப சாமி வெச்சு
உஹூ அ பீரோலவை
இந்த எட்டு லெக்ட்மி இருக்குல
ஆமாங்க
எட்டு லெக்ட்சுமியு அஞ்சு லெக்ட்மியு இருக்குங்க அதுல ஃபோட்டோ
அப்ப எவ்ளோனு வாங்
அது நானூறு ரூபான்னு
இல்ல நானூறு ரூபானா இல்ல இல்ல ம் ஓ நீங்க வாங்க கல்யாண கல்யாண புதுசுல வாங்கும் போது
இல்ல இல்ல இப்போ நடுவுல ஒரு ஆறு மாசத்துக்கு முன்னா வாங்கனோ
இல்லல்ல அத் தாங்க அது ரேட் எவளோ ஆ
அது ஃபுல்லா ரெண்டாயிர மூவாயிரத்துக்கு ஆயிச்சுங்க மேல ஆமா ஆமா இப்ப வெள்ளி ரேட் கம்மியாயிச்சுல்ல அப்ப நானூறுபா கிராம் இருந்தது
ம்ஹு ஆண்டவா போன வாட்டி இந்த டைம்லதா நூறுவா நூத்தி சில்றதாங்க இருந்ச்சு நூறுபா இருந்ச்சு
ம் ஏ கல்யாணத்தப்போ தொண்ணூறோ நூறோ இருந்தது